ஹலோ வணக்கம் தோழி அ சொல்லுங்க நல்லாருக்கே நீங்க எப்டி
நா நல்லாருக்கே தோழி சாப்ட்டாச்சா ஹலோ நெட்வொர்க் நெட்வொர்க் பிராப்ளமா இருக்கு கேக்க மாட்டேங்குது தோழி சரியா ஆ கேக்குதா உங்ளுக்கு ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க தோழி அ என்ன சாப்ட்டீங்க
இட்லி சட்னிதா சாப்டிங்கனு சொன் க சாப்ட்டாச்சு அவ்வுள் சாப்ட்டீங்ளா வீட்ல செஞ்தா வெளியதா
ஆ வீட் ஹோட்டல்தா
ஹோட்டல்தா செரி கொழந்தைங்ளா ஸ்கூல் பொய்ட்டாங்ளா
ஆ பொய்ட்டாங்க தோழி ஒரு பைய ஸ்கூல் பொய்ட்டா ஒரு சின்ன கொழந்த தூங்குது
செரி செரி தோழி
அப்றோ எண்ண தோழி அப்றோ எங்க போனீங்க சம்மர் வெக்கேஷன்ல
நாங்க எங்க போனோ ரிசார்ட் தா போனோ லாஸ்ட்டா போனது இப்போ போன மந்த்து ஈசிஆர் ரெஷார்ட் போனோ
நல்லா என்ஜாய் பண்ணீங்ளா
ஆ ஃபேமிலியோட தா போனோ நல்லா என்ஜாய் பண்ணோ உம் நீங்கங்க எங்க போனீங்க
நாங்களு இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு சொல்ட்டு நாங்க வந்து ஊட்டி போனோ தோழி அந்த ஆமா அங்க கொஞ்சோ நல்லா ஜில்லுன்னு கொஞ்சோ கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குல்ல அதனால
சேரி சரி ஃபேமிலியோட போனீங்களா இல்ல
ஆமா ஃபேமிலி தா தோழி
சேர் சரி உம்
நல்லா இது நல்லா லாங் ட்ரைவ் நல்லா தூரமா போயிட்டு நல்லா ஜி என்ஜாய் பண்ட்டு க்ளைமேட் நல்லா இருந்துச்சு அங்க நீங்களும் போங்க ஒரு நாள் நல்லா இருக்கு
போனூ போனூ நெக்ஸ்ட் இயர் தா பிளான் பண்ணூ இயர் பிளான் பண்ணு இப்ப எங்க ஸ்கூல்லா ரீ ஓப்பன் ஆயிடுச்சு இப்ப எங்கயு போக முடியாது இப்போ லன்ச்சு பாக்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாரிதா போகு
ஆமா தோழி ஆமா தோழி நீங்க எப்ப இப்ப எப்டி லஞ்சு சா பண்ணணுமா மத்தியான சாப்பாடு பண்ணிட்டீங்ளா ஆ என்ன பண்ண இப்போ என்னா பண்ண போறீங்க ரெசிபி சொல்லுங்க கொஞ்சோ
உம் நெய் சோறு பன்லானு இருக்கே
ஆ நெய்சோறு நெய்சோறு நீங்க எப்டி பண்ணுவீங்க தோழி
நா ஆயில் போட்டு கொஞ்சோ ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் கிரீன் சில்லி அப்றோ தக்காளி எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அ பிரியாணி மாரி இல்ல வெறு பச்ச மொளகா தா வேற எதுவு போடக்கூடாது
ஆ சரிங்
தண்ணி ரேஷியோ பாத்து புதினா அதெல்லா போட்டு தண்ணி ரேஷியோ பாத்து போட்ருந்தோ ஐ சி யோ ல இருக்குன்னு சொல்லி அது அப்டியே தம் ல இருக்கு அதுக்கு ஏத்த மாரி ஒரு
நீ இப்போ அதுக்கு கொழம்பு அது என்ன என்ன பண்ணுவீங்க தோழி அது
அது உருள கெழங் உ சிக்கனு மட்டனு அது ஏதாச்சு போட்டு குருமா பண்ணலா அப்டி இல்லனா கிரேவியா கூட பண்ணலா
அப்டிங்களா உம் சேர் இந்த கிரேவி கிரேவி எப் எப்டி பண்ணுவீங்க தோழி கொஞ்சோ சொல்றீங்ளா செய்முறை
செய்முறை வந்து கொஞ் அ ஆனியன் நம்மளுக்கு ஏத்த எவ்ளவு மெம்பர்ஸ் வரு அதுக்கேத்த ஆனியன் எடுத்துக்கணு அதுக்கப்புறோ தக்காளி அதிகமா கிரேவி வேணுனா கொஞ்சோ தக்காளி பேஸ்ட் கூட போட்டுக்கலா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலா அதுக்கேத்த கிரேவி மசாலா அதெல்லா போட்டுச்சு
தேங்கா போடுவீங்ல தோழி நீங்க
இல்ல கிரேவில நாங்க தேங்கா போட மாட்டோ அது குருமால தா போடுவோ கிரேவில போட மாட்டோ இந்த மாரி தா என்ன கொஞ்ச காரமா செஞ்சா கொஞ்ச அந்த இதாந்துருச்சி நல்லாருக்கு நீங்க என்ன செய்றீங்க இன்னைக்கு ஃப்ரைடே
இன்னிக்கு ஒன்னு இல்ல தோழி எல் எப்பவு போலதா ரசம் க் ரசம் பண்ணிட்டு அந்த இது பண்ணுவாங்க தோழி ஈரல் அது என்ன சொல்லுவாங்க ஈரல் ஈரல் மாரி இருக்குமே அது அது ஃப்ரை பண்ணலான்னு இருக்க தோழி
ம் அப்றோ தோழி நீங்க அப்றோ இன்னா பண்ணிட்ருக்கீங்க இப்போ
எதவு பண்ணல குழந்தைகளுக்கு சாப்பாடு தா ஊட்டணு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி
ம் சரிங்க தோழி
க்யா ஆ
ம் அப்றோ தோழி நீங்க வேற எங்க போனீங்க
நாங்க எங்கேயு போல போனது அந்த ரெசார்ட் மட்டோந்தா அதுக்கப்றோ எங்கயு போல குழந்தைங்கல்லா இருக்காங்கன்
அது எங்க இருக்குது தோழி அந்த ரெசார்ட்டு
ஈ சி ஆர் சைடு தா ஈ சி ஆர் மகாபல்லிபுறோ அதுக்கு கொஞ்ச நடுவுல அந்த சைட்ல தா போனோ
ஆ
ம் நாங்கதா அதிகமா போவோ நாங்க அதுக்கு போயிருப்போ கொஞ்ச நாளா ஆஃப்ல வீட்ல பங்க்ஷன் ஃபேமிலி பங்க்ஷன் கொஞ்ச நாளா எங்க நாத் ஏஜ் பண்ணிட்டா அந்த மாரி அங்க இதுல பிஸியா இருந்தோ இப்தா அது கொஞ்ச முடிஞ்சிருக்கு ஆமா
ஆ
அந்த கொஞ்ச முடிஞ்சிருக்க இப்போதா கொஞ்ச வீட்ல வந்து இருக்கோ
ம் சரிங்க தோழி நீங்க பீச் அங்கல்லா போயிருக்கீங்களா தோழி
பீச்லா போ பீச் எல்லா போயிட்டுதா இருக்கோ எப்போ நெனப்பமோ அப்ப போயிருவோ என்னோட ஹஸ்பண்ட் ஆட்டோ தா டிரைவர் பண்றாரு எப்போ தோணுதோ அப்ப போயிடுவோ ஃபேமிலியா போயிருவோ நீங்க எப்டி வில்லேஜா சிட் தீயா எங்க இருக்கீங்க நீ வில்லேஜ்ல இருக்கீங்களா சிட்
கீழ தா இருக்கோ நாங்களு பீச்சிக்கு போவோ எப் எப்பயாவது அங்க போயிட்டு கொஞ்ச நல்லா வெள் ஆ குழந்தைங்களோட விளையாடிட்டு அங்க நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்புறமா அங்கன் டி அங்கயே சாப்ட்டு வந்துருவோ பிரைட் ரைஸ் அங்க சின்ன சின்ன கடெல்லா இருக் கு அங்க வந்து நல்லா பெட்ஷீட் போட்டு கீழ நம்ம ஃபேமிலியோட உக்காந்து சாப்பிற மாதிரி இருக்கு அங்க நல்லாருக்கு அங்க உக்காந்து சாப்பிட்றது நீங்களு ஒரு நாள் போய் பாருங்க அங்க நல்லா இருக்கு ஒரு நாளு
ம் செரி செரி இதா இன்னு இப் இப்போரு என் பொண்ணுக்கு வந்து பிஃப்டீனுக்கு தா ஸ்கூல் அதுக்கு முன்னாடி இன்னு எங்கயாச்சு போயிட்டு வந்தர்னு ஆமா பீச் அந்த மாரி பார்க் அந்த மாரி போயிட்டு வந்து இந்த வீக்குள்ள அப்டி பிளான் பண்ணிட்ருக்காங்க எங்க மாமியார் வீட்டுல
போயிட்டு வா தோழியள் நாம வந்து எப்பவுமே வேல வேல இருக்க கூடாது இந்த மாதிரி போயிட்டு குழந்தைங்களோட ரிலாக்ஸ் பண்ணாதா நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு தோழி
ஆமாம்
ம் நம்ம வேல வேலன்னு சுத்திட்ருந்தா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தா இருக்கு நம்ம வந்து இல்ல கொழந்தைகளுக்கு வந்து கூட்டு போற மாரி இதுவே நம்ம வீக்ல வாரத்துல ஒரு நாள் வந்து எங்காவது போயிட்டு வந்துருணு கொழந்தைங்களோட அப்பதா அவங்களுக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு வந்த ஹெல்த்து இதுவு இல்லாமே இருக்கு நல்லா
ஆமா செரி செரி நீங்க எப்டி ஈரல் கொழும்பு செய்யவீங்க இப்போ அது எனக்கு ரெசிபி சொல்லுங்க
அதுவா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கிரேவி மாரி அதே மாரிதா நானு பண்ணுவே தோழி அது வந்து வெங்காய ஆனியன் போட்டு ஆமா ஸ்பைசஸ் போட்டு ஆ எண்ண போட்டு ஸ்பைசஸ் போடணு அப்றமா ஆனியன் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டு தக்காளி போட்டு ஆ இஞ்சிபூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ஈரல் போட்டுணு நல்லா சாடே பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லா கொஞ்ச இதாயிதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மளகா தூள் கர மசாலா இதல்லா போட் விட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டா அது ச இதுவாயிடு நம்மளுக்கு கிரேவியா வேணும்னா கொஞ்ச தண்ணியா வச்சுக்கலா என்ன ஆ ஆட்டு ஆட்டு ஆடுதா சிஸ்ட் தோழி
ஆ
ம் அதுவு உடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி அந்த ஈரல்லா சாப்ட்றது கொழந்தைங்களு
ஆமாமா ஆமா சொல்றாங்க எங்க சாப்ட்றாங்க வீட்ல யாரு சாப்ட மாட்டே ஏ பசங்கல்லா எதுவு சாப்ட மாட்டா
அப்றம இந்த காய்கறிகள் கூட சேத்துக்கணு அதெல்லா ரொம்ப
காய்கறிகள் ஆ காய்கறிகள் நல்லா சாப்ட்டுதா இதா ஈரல் அதெல்லா சாப்ட மாட்டங்க
அ ஏ அதெல்லா சாப்டுங்க கொழந்தைங்களுக்கு குடுங்க சூப் வெச்சு கூட நீங்க குடுக்கலா அது வந்து கொழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது தோழி பாருங்க இப்பலந்து நீங்க வந்து ஹ அந்த பழக்கோ பண்ணுங்க அப்பதா அவுங்க வந்து சாப்டுவாங்க பெரியவங்களானா
செரி செர்
இன்னது அப்றோ காலில டீலா குடிச்சதா தோழி
டீல்லா குடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு மறுபடியோ டீ போட்டிருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்காக அவுங்க கொஞ்ச லேட்டா தா எந்திரிப்பாங்க
ம் சேரிங் செரிங்க தோழி செரிங்க தோழி
சேரிங்க தோழி
ம் ம்
உங்க கொழந்தைங்களா எப்டிப்பா ஸ்கூல் போயிட்டாங்களா
எ பைய ஸ்கூலுக்கு போயிட்டா தோழி அவனுக்கு தா ப்ரவுன் ஷீட்ல்லா போட்னோ சொல்லிந்தாங்க ஸ்கூல்ல அதா சேரி போட்ல்லா சொல்லி ஒக்காந்த சரி இத ஃபோன் வந்துச்சு சொல்லி இப்ப நா பேசிட்டு இருக்க அது மு ச்சிட்டா இப்ப மன் அ திங்கக்கெழம வந்து அது குடுக்கணு சா
பெரிய வேல எங்களுக்குல்லா
ஆமா தோழி ஆமா ஆமா ஆமா இத இப்போ அத முடிச்சு ட்டு இப்போ கொழந்த சின்ன கொழந்த இந்துச்சா அவளுக்கு ஊட்னோ அது பாக்கனு அது காட் டா தோழி அதுக்கப்றமா மதியி மதிய உணவு பண்ணனோ அப்றமா வீடு சுத் தம் பண்ணணோ இன்னைக்கு வெள்ளிக்கெழம வேற எல்லா வீடெல்லா சுத்தம் பண்ட்டு கிளீன் பண்ணணோ ஒன்னொன்னா எல்லா பண்ணோந் தோழி அதுஅது டைம் ஆயிடோ தோழி அப்றோ தோழி நீங்க என்ன ஸ் ஸ்வீட்லா என்ன பண்வீங்க
வன் ஸ்வீட்லா அவ்ள எனக்கு பண்ண தெரியாது நா அ அதிகமா பண்றது காரமான டிஷ் தா ஸ்வீட்லா நாங் பண்ண வேணா எங்க மாமியார் தா பண்ணுவாங்க நா பண்ண மாட்ட அப்பிடியே பண்ணாலு அந்த ரவா கீர் மாரி சொல்லுவாங்கள அது மட்டுந் தா பண்ணுவ
ஆ
மத்தப்படி எதுவு நம்மளுக்கு வராது
சமைக்கிறது எது ரொம்போ இப்போ வந்து இந்த ச இது வந்து எனக்கு நல்லா தெரியு இது வந்து சமச்சா எனக்கு ரொம்ப புடிக்கூ
நா பிரியாணி நா பிரியாணி ஆமா நா பிரியாணியோ அந்த நெய் சோறு அந்த மாரி வந் து அதெல்லா நல்லா செய்வ அதுவு காரக்கொழம்பு மாரி வரோ நாங்க வேற மாரி காரக்கொழம்பு செய்வோ அந்த மாரி அது புடி அது நல்லா செய்வ அது எங்க வீட்ட எல்லாருக்கோ புடிக் கோ மீன் கொழம்பு என் பொண்ணுக்குல்லா மீன் கொழும்புதா ரொம்ப புடி நாங்க அரைச்சி பண்ணுவோ அ ஆம் ஆமா வெங்காயம் வெங்காயோ தக்காளி தேங்கா அதுக்கப்றோ பூண்டு கொஞ்சோ கொத்தமல்லி கருவேப்பிள்ள அதெல்லா போட்டு நல்லா கிரைண் பண்ணிட்டு அதுக்கப் அப்றோ அது என்ன புளி கரச்சு சேத்திருன்னோ அதுக்கப்றோ லாஸ்ட்ல மீன் போட்டு மசாலா எல்லா போண்ணோ அதுலதா கலந்த அதெல்லாம் போட்டு அது நல்லா இருக்கோ அந்த அது வேற மாரி டேஸ்ட் சோள கார கொழம்ப வதக்கி பண்ணுவாங்க அது வேற மாரி டேஸ்ட் இருக்கூ
ம் ம் அதுக்கு நீங்க நா மஸ் சாலா என்ன போடுவீங்க கலந்த தூள் போடுவீங்ளா அது வீட்ல அரச்சி பண்ணுவீங்ளா இல்ல கடையில வாங்கி பண்ணுவீங்ளா
கடைல தா கடையில தா வாங்கி பண்ணுவ
அப்படிங்ளா நாங்க வந்து வீட்ல அரை நாங்க வந்து அது கொஞ்சோ ஹெ இதுவா இருக்கனோ சொல்ட்டு நாங்க வீட்ல தா அரைக்கோ வீட்ல அரச்சி பண்றது கொஞ் சோ வந்து நம்மளுக்கு வந்து குவான்டிட்டியோ அதா இதுவோ நல்லா இருக்கோ
நல்லா இருக்கோ தெரியு நா சின்ன கொழந்தைகள வச்சி வெச்சி ருக்கே அதனால வச்சி செய்ய முடியாது தனியாவேர இருக்க அதனால இந்த மாரி ரெடிமேடா எல்லா மே எடுத்து பண்ணரித வேண்டியதா கொஞ்சோ அவுங்க பெருசா நாங்க பண்ண பண்ணிலா
இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காய்ஞ் ஞ்சி மெளகா எல்லா நல்லா காஞ்சி ச்சி நல்லா அரச்சில்லா
ம் செரி தோழி பேசினதுக்கு ரொம்ப நன்றி
நா நொம்ப நன்றி தோழி நா ரொம்ப நன்றி தோழி